ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழரே
சொல்லுங்க மேடம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழறே நீங்க நல்லா இருக்கீங்ளா
வேற என்னங்க சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க என்ன நீங்க சாப்ட்டீங்ளா
சொல்லுங்க மேடம் நீங்க என்னா டாபிக்க பத்தி பேச போறோ
நம்ம வந்து பொழுதுபோக்கு பத்தி பேசலாம்மா
புரியலீங் மேம்
பொழுதுபோக்கு
ஆ ஓகே
ஆ சரி ஓகே நீங்க வந்து உங்க பொ பொழுத எப்டி கழிப்பீங்க என்ன மாதிரியான படங்கள் பாப்பீங்க என்ன மாதிரியா செலவு பண்ணுவீங்க உங்க பொழுதுபோக்கு டையம் நேரத்த
ஓகே ஃபர்ஸ்ட்டு நீங்க இது பண்றீங்ளா நாங்களே பேசட்டுமா
ஆ சேரி நீங்க சொல்லுங்க
ஆ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாங்க காலையில ஒரு டென் ஓ கிளாக் எந்திரிப்போ ஆனா காலேஜ் எல்லா முடிச்சிட்டு இப்ப ஒர்க்ல போயிட்டு இருக்கோ ஒர்க் இன்னும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா இப்போ இன்போசிஸ் ல ஒர்க் பண்றோ அனால டென் ஓ கிளாக் எழுவோ எழுந்திருச்சி மேக்சிமமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அ நறைய நைட் ஷிப்ட்ல்லா குடுப்பாங்க சோ டே ஷிப்ட் ல என்னா பண்றதுன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லே ஒரு டென் ஓ கிளாக் தா மேக்சிமம் எழு றது வேக்கப்பே எந்திரிச்சி வேக்கப் ஆயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போயிட்டு டீ குடிச்சிட்டு டீ கடையில உக்காந்து கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டீ கி குடிச்சிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் திரும்ப வீட்டுக்கு வந்துருவோ வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்டு திரும்பியு அப்டே ஃப்ரெண்ட்ஸ்ஸோட வெளிய போயிட்டு நம்ம ஊர்ல என்னல்லா இருக்கு புது புது ரெஸ்டாரண்ட் இல்லன்னா ஏதாச் தோ கடைங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க புதுசா இந்த கிப்ட்ஷாப்ஸ்சு இல்ல டூ வீலர் ஸ்டார்ஸ்சு அந்த மாறி அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும் கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க்க அசைன் பண்ணிட்டு போ இப்போ ஒரு ஃப்ரெண்ட்டு என்னா பண்ணுவாங்க வா என் பைக்குக்கு வந்து ஹெட்லைட் வாங்கணு என் காருக்கு இது வாங்குணு அப்டின்னு சொல்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாறி இது பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தன மாறி அவங்களோட போயிட்டா அப்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எதுனா ஒரு ஒர்க்கு இல்ல வெளிய எங்கயாச்சு போயிடுவோ அ இந்த வாட்டர் ஃபால்ஸ்சு அந்த மல மேல போயிட்டு ஃப்ரூட்ஸ்சு அந்த மாறி எடுத்துட்டு வர்றது இந்த மாறி போயிடுவோ அப்படியு எந்த ஒர்க்கும் இல்லன்னா எல்லா ஃப்ரெண்ட்சும் ஒன்னா செந்துட்டு நாங்களே சமைச்சு சாப்புடுவோ வில்லேஜில நிலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு சிக்கன் நல்லா வாங்கிட்டு அங்க எடுத்துட்டு போயி சமச் சீ சாப்பிட்டு இந்த மாரி இது பண்ணுவோ ஈவினிங் ஆனா கம்பல்சரி ஆறு மணிக் கி எல்லா கேங்கு டீ கடையில அசம்பிள் ஆயிடுவோ அது டீன்ற தா எங்களுக்கு மேக்சிமம் பொழுதுபோக்கே வேல முடிஞ்சி இதுதா எங்ளுக்கு மெயின் பொழுதுபோக்கே டீ தா ஒரு நாளைக்கு எப்டியு கம்பல்சரி நாலு டீ குச்சிருவோ டைமிங்குலா பாக்கறதில்ல மார்னிங் ஒன்னு திரும்போ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஷார்பா ஜாயின் ஆயிடுவோ சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் கம்பல்சரி டீ குடிச்சுட்டு அப்டியே அங்கியே ஒரு ஒன் அவர் டூ அவர் ஒக்கானு பேசிட்டு அப்டி இப்டி பண்ணிட்டு ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் திரும்ப வீட்டுக் போயிடுவோ திரும்பி ஷிஃப்டு ஸ்டார்ட் ஆயிடோ ஒர்கு திரும்ப டெய்லி ரொ டென் கே தா என்னா ஹாலிடே ஸ்லா கொஞ்சோ மாறோ ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாரி டைம்ல மட் டோ கொஞ்ச மாறோ ஃபிரெண்ட்ஸ் வருவாங்க அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக் போறது லீவ் போட்டு மூவிக் போறது அந்த மாரி விஷ்யோ நடக்கோ சண்டே அந்த மாரி டைம்ல மித்தபடி பெருசாலா ஒண்ணு இருக்காது உங்ளுக்கு எந்த மாரி போகு எந்த மாரி
நீங்க வந்து பசங்கன்றதுனால நீங்க வந்து கொஞ்சோ வெளில தா அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு வெளியிலதா அதிக நேர போவீங்க பட் ஆனா நாங்க அப்டி கெடையாதுல அந்த கெடைக்கிற அந்த வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு அந்த கெடைக்கிற அந்த கொஞ்ச நேரத் த்துல ஏதோ நமக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டு இல்ல நமக்கு பிடித்த ஒரு படமா இருக்கட்டு ஏதாது கொஞ்ச நேரம் பாக்கக் கூடிய சூழல் கிடைக்கு இல்ல கொஞ்ச நேர தூங்குணு அந்த மாரிதா எங்ளோட பொழுதுபோக்கு போகு படங்கள் பா பட படங்கள்ல பாத்தீங்கனா வந்து ஒரு நல்ல படமா குடும்ப படமா இல்ல நட்பு படமா அந்த மாரி வந்து ஏதாவது கொஞ்ச நேரோ அந்த கெடைக்கிற நேரத்துல நமக்கு என்ன படம் குமோ அந்த படத்த கொஞ்ச நேரம் பாத்துட்டு அப்டியே நம்ம ரிலாக்ஸாருப்போ இல்லையா சோ அந்த மாரிதா என்னோட பொழுதுபோக்கு போகு இல்லவ் கத கேப்பே கத கேட்டு கத கத கேக்றது எனக் ரொம்ப புடிக்கோ சோ அனா கத கேக்குறது புக்கு படிக்கிறது சோ அந்த மாரிதா என்னோட பொழுதுபோக்கு போகு நீங்க சொல்ற ம நீங்க சொல்ற மாரி நெனைச்ச ஆமா நீங்க சொல்ற மாரி வந்து நெனைச்சோனா வெளியில போயிற முடியாது இல்லையா சோ அந்த மாரி இல்லாம அ நீங்கன் வச்சுக்கோங்க இப்ப நெனைச்சா வண்டி எடுத்துட்டு வெளியில கிளம்பி போயிற்லா நாங்க அப்டி கெடையாது வீட்ல வீ ட்ல வந்து ப கேக்கணோ அனுமதி கேக்கணோ அது இப்போ என்ன என்ன மாரி என்ன மாரி எடத்துக்கு போறோன்றத நம்ம சொல்லணோ சோ அந்த மாரிலா என்ன
ஆனா உங்ளுக்கு வந்து அந்த ஃபிரெண்ட்ஸு அந்த கேங் வந்து உங்க வீட்டுக்கே வந்து
அது அது எல்லா நேரமு எல்லா நேரமு அது பாசிபிள் இல்லேல அவங்க அந்த டைம்ல வந்து அவுங்க ஃப்ரீயா இருக்கணோ அந்த டைம்ல அவங்க ஊர்ல இருக்கணோ வெளியூர்ல இருக்காங்கனா அந்த நேரத்துல அவுங்க வரணு அவுங்க அவுங்க பிள்ளைங்கள எல்லா இது பண்ணி விட்டு வரணு அவுங்க வீட்ல சொல்லிட்டு வர்ணு அந்த மாரி நெறைய சிட்டுவேஷன் இருக்குல என்னைக்காவ்து ஒரு நாள் அப்டி பண்ணலா அப்டின்ற மாரி பேசலா பட் ஆனா அது எல்லா நேர மு நடக்குமான்றது வந்து பெரிய கேள்விக்குறிதா என்னைக்காது ஒரு ஒரு நாள் அத ஒரு மாச ரெண்டு மாச ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏதாவ்து ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கெடைக்கு
எங்கயாது ஒரு ம மால்ல ஒரு அர மண் நேரொ ஒரு மண் நேரொ பாக்றதுக்கோ இல்ல ஏதாது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கோ அந்த மாரி கெடைக்குமே தவர வந்து டெய்
ஹாலிடேஸ்ல என்ன பண்ணுவீங்க இந்த சாட்டடே சண்டே அப்ப கூட வெளில
அது வந்து எங்கயது வெளில கோயிலுக்கு போற மாரி கெடைக்கு ஒரு சில நேரோ ஒரு சில நேரோ சொல்லுங்க
மேக்சிமம் பாத்திங்ன்னா சாட்டடே சண்டேல நாங்க வீட்ல இருக்கவே மாட்டோ ஏன்னா அன்னைக்கு ஒர்க்கே அசைன் பண்ணாலு கம்பல்சரி லீவ் போட்ருவோ வீக் ஆஃப் எடுத்துருவோ மத்த டேட்ல ஆ லீவுன்ற வரப்போ அப்போ ஓவர் டைம் எதாச்சு பண்ணி அந்த லீவ வந்து ஈக்கொல் பண்ணுவோ மேக்சிமம் பாத்திங்கன்னா சாட்டடே சண்டே ஒர்க்கோ இல்ல வீட்லயோ இருக்க மாட்டோ கம்பல்சரியா எங்கயாச்சு வெளிய போய்டுவோ ஒரு பால்ஸு இல்லா ம் இங்க பாத்திங்கன்னா ஹில்ஸ் இருக்கு நெறைய சோ அங்க பொயிட்டோனா இந்த ஃரூட்ஸு மேக்சிமம் இந்த பலாப்பழொ கெடைக்கு அதுக்கப் அப்றம் மாங்கா அப்பறொ அத்திப் பழொ இந்த மாரி விஷ்யொல்லா கெடைக்கு அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி அத சாப்ட்டுட்டு அது கீழ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த மாரி ஒரு இதுக்கு போய்டுவோ அதா மின்ன சொன்னே சண்டே ஆஷுஷ்வல்
ஆமா ம் உங்களுக்கு சனி உங்களுக்கு சனி அதா சனி ஞாயறுன்றதுவந்து உங்களுக்கு வந்து அந்த மாரிதா போகு பட் ஆனா நாங்க அப்டி இல்லைல இதுவே இப்ப பசங்க இருக்காங்க அப்டின்ற பட்சத் துல வந்து பசங்க வீட்ல இருக்காங்க அப்டின்னா அவுங்களுக்கு ஏதாது செஞ்சு குடுக்குற மாரி இருக்கு அவுங்ள பாத்துக்குற மாரி இருக்குனு அவுங்கள படிக்க வெக்கனு ஸோ அந்த மாதுரி வந் ந்து எங்ளோட அந்த இதே அந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு பசங்ள பாக்கணு கணவர பாக்கணு செரி அத முடுச் சதுக்கு அப்பறொ எங்கயாது போலா அப்டின்னா வந்து ஒன்னு கோயிலுக்கு போவோ அப்டி இல்லென்னா அந்த இந்த திங்ஸ்ல்லா வாங்க வேண்டியது இருக்குல்ல வீட்டுக்கு தேவையான பொருள்லா வாங்க வேண்டிய்து இருக்குல்ல சோ அதுக்கு ஏத்த மாரி வாங்குறது க்காக போற மாரி இருக்கு இல்ல காய்கறி வாங்குறதுக் போவோ அந்த மாரி வந்து எப்பயாவது ஏதோ நல்ல படொ வந்துருக்கு நம்ம பாக்கணு அப்டின்னு ஆசப்பட்டா வேன்னா ஏதோ ஒரு நாள் வந்து போற மாரி இருக்கு மத்தபடி வந்து வேற எங்கெயு வந்து பெருசா போற மாரி அமையாது ஃப்ரெண்ட்ஸோட எப்பயாவது பேஸ் சுற மாரி தா இருக்கு அவுங்க அந்த டைம்ல நம்ம இப்ப அவைலபுளா நம்ம ப்ரீயா இருக்ற டைம்ல அவுங்களு ப்ரீயா இருக்குனு அவுங்களு அத மிஸ் மெஸேஜ் பண்ணனு அவுங்களு பேசணு பேசுற சுட்டுவேஷன் கெடச்சாதா பேச முடியு அந்த மாதிரி நெறைய இருக்கிறதுனால வந்து இந்த மாரி நெனச்சோன வெளில போறதோ இது பண் றதோ அந்த மாரி இது வந்து முடியாது அது ஒரு காலத் துல இருந்துச்சு பட் ஆனா இப்ப எல்லாமே மாறிருச்சு
ஆ ஏ நீங்க ஆ வெளில டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட டயம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாரி வேல்யூபல்லா மாத்தலாமே
அது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா இப்ப இப்ப நா ஒரு ஊர்ல இருக்கேன்னா அவுங்க வேற ஊர்ல இருப்பாங்க ஒரு சில பேர் வேற ஊர்ல இருப்பாங்கல்ல சோ அவுங்கெல்லா அந்த டைம்ல வரணுல
எங்க கேங்கலயு ஒரு சில பேருக்கு மேரஜ் ஆயிருக்கு அவுங்களு உ அ வெளியில போறது அந்த மாரி வேல்யூபல்லா மாத்துறாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் மாத்தலாம்ல சாட்டர்டேஸ் சண்டே அந்த ஒரு நாள் தா டைம்
வச்சுக்கோங்களே இப்ப சண்டே அப்டின்னா வந்து நா ஃப்ரண்ட்ஸ பாக்கப் போறே அடின்னு சொல்லிட்டு போயிர்லா அவங்களுக்கு வந்து வீட்ல எதுவு கமிட்மெண்ட்ஸ் இருக்காது இப்போ நாங்கண்ணும் போது வீ ட்ல எல்லாத்தையு யோசிக்கனுல்ல நாங்க இப்ப வெள்ல போறோன் வச்கோங்களே நாங்க வந்து அந்த டைம்ல வந்து பசங்கள என்ன பண்றது பசங்களுக்கு எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு போனு அந்த டைம் வரைக்கு பசங்கள யார் பாத்துக்குவா அந்த மாரி வந்து நம்ம யோசிக்கணு அந்த வர்ற வரைக்கு பசங்கள பாத்துக்குணு அதுக்கெடையில வந்து அவுங்களுக் கு எதாவுதுனா நம்ம என்ன பண்றது அப்டின்ற மாதிரி எல்லா நறையா இருக்குல சோ பெரியவுங்க யார் யாராவுது இருக்கணு இல்ல கணவர் யாராவுது இருக்கணு அவுங்க இருந்து பாத்துக்கிறேன் சொன்னா மட்டுந்தா நாங்க வெளிய போறத பத்தி யோசிக்கவே முடியு இல்லனா அவங்கள கூட்டிட்டு போனோ அப்டின்னாவே வந்து அவுங்க பின்னாடியேதா சுத்துற மாரி இருக்குமே தவர நம்ம வந்து நண்பர்களோட சேந்து பேசுற மாரியோ டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரியோ ஒரு அமையாது இல்லையா இப்ப நம்ம பிள்ளைங்கள கூட்டிட்டு போறோ அப்டின்னா வந்து அந்த பிள்ளைங்க ஏதாவது வாங்குறது கேப்பாங்க இல்ல வளையாட கேப்பாங்க சோ அந்த மாரி வந்து பிள்ளைகளோடய த அங்கையுமே பிள்ளைகளோட தா போற மாரி இருக்குமே தவர நண்பர்களோட இருக்கற மாரி இருக்காது அதனால இப்போ போறோ அப்டினாலே வந்து நம்ம யோசிக்கணுல்ல பிள்ளைங்கல என்ன பண்றது பிள்ளைங்க இருந்துக்குவாங்களா அவ்ளோ நேரோ அப்டின்ற மாரில்லா யோசிக்கணுல ப்ளஸ் ட்டா ஒரே ஒரு டிரிப்பு போனோ அது ரொம்ப நாள் பதினஞ்சு வருஷ பதினாறு வருஷத்துக்கு அப்பறோ ஃபிரெண்ட்ஸ் ஒரு நாலு ஃபிரெண்ட்ஸ் எல்லாரு சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனோ அதுதா வந்து என்ன சொல்றது ரொம்ப மறக்க முடியாதது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இ அவளா வெயிட் பண்ணது
ஓ புரியுது புரியுது ஆனா நாங்க அப்படி இல்ல இப்போ மேக்சிமம் பாத் திங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட்ல கூடோ ரொம்ப ப்ரெஷ்ஷரா இருந்துச்சுன்னா டீ குடிக்க போயிடுவோ அது இங்க குடிக்க மாட்டோ வேற ஊர்ல போய் குடிச்சுட்டு வர்றது லாங்கா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வெளியே போயிடுறது போயிட்டு டீ குடிச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த லாங்ல பாத்தீங்கன்னா வாணியம்பாடில டுவெண்டி ஃபோர் பை செவன் டீ கட இருக்கு அ நம்ப கொஞ்சோ லாங்ல இருக் கறதுனால இங்க இருந்து அங்க போய் டீ குடிச்சுட்டு அதுக்காகவே கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணுன்னா லாங்கா போயிட்டு டீ குடிச்சுட்டு திரும்பி லாங்கா அங்கருந்து வர்றது
நீங்க வந்து இந்த மாரி வந்து நீங்க இந்த மாரி டீ கடைக்கு போறதுதா வந்து என்ன சொல்றது ஒரு மாரி லாங்கா போறது இது பண் எங்க வீட்டுக்கு எனக் கு வந்து அந்த மா எனக்கு வந்து அந்த மாரி நா வந்து ஃப்ரீயா இருக்கற எடோனா வந்து எங்க அம்மா வீடு தா பசங்களுக்கு லீவ் விட்டோனே அம்மா வீட்டுக்கு போயிடுவ அங்க போனோம்னா நமக்கு இந்த அளவுக் கு வேல இருக்காதுல்ல நம்ம அம்மலா நம்மள பாத்துக்குவாங்க பிள்ளைங்களயு சாப்ட வப்பாங்க பிள்ளைங்களயு பாத்துக்குவாங்க சோ அம்மா வீட்ல போய் தா ரெஸ்ட் டு எடுக்கறது ஏதா ஒரு கண்டினியூஸ்ஸா ஒரு லீவ் கெடைக்குது ஒரு மூண் நாள் அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் பிள்ளைங்களுக் கு லீவ் வருது அப்டினா வந்து ஒடனே அம்மா வீட்டுக்கு போயிருவே இப்ப அங்க வந்து நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம நம்மளா இரு க்லா நமக்கு வந்து எல்லா மே வந்து நம்ம இஷ்டத்துக்கு கெடைக்கு இல்ல நமக்கு அம்மா எனக்கு இது வேணு அப்டின் சொன்னா நமக்கு ஒடனே கெடைச்சுரு பட் ஆனா இங்க அப்டி கெடையாது பிள்ளைங்க நமக்கு என்ன கேக்குதுங்ளோ வீட்டுக்கார் என்ன கேக்குறாங்ளோ அத நம்ம செஞ்சு குடுக்குற மாரி இருக்கு பட் ஆனா அங்க அப்டி கெடையாதுல அம்மா நம்மள வந்து நமக்கு புடிச்ச தெல்லா செஞ்சு கொடுத்து நம்மள பாத்துக்குவாங்கல்ல
நீங்களோ கொஞ்சோ வேல்யு வேல்யுவு உங்களோட டைம் வேலியுபலா மாத்தலா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அ வெளிய கூப்ட்டு போங்க சண்டே ஒரு நாள் எனக்கு இது பண்ணுங்க அப்டின் சொல்லிட்டு அவங்க பாட்டி தாத்தா கிட்ட நீங்க சில்டரன்ஸ குடுத்து ஒப்படச்ட்டு நீங்க வெளிய போயிட்டு வர்றது அந்த மாரி வேல்யூபலா மாத்தலாம்ல
கண்டிப்பா கண்டிப்பா நான் இன்னு கண்டிப்பா அத முயற்சி பண்ற நல்லது தோழரே நல்லது நம்மளோட நேர முடிஞ்சது பேசினது கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தோழரே ரொம்ப நன்றி கண்டிப்பா தோழ நன்றி நன்றி